ஹலோ ஆஹ் கே க்குது உனக்கு கேக்குதா
ஆ ஆ கேக்குது என்ன பண்ற
நானா இப்பதா சாப்ட்டே எங்க வீட்ல எல்லாரு வந்துட்டு டிவி பாக்குறாங்க
சேரி சேரி இங்கயு எல்லா டிவிதா பாத்துட்டு இருக்காங்க இப்பதா சாப்ட்டு முடிச்சே இன்னைக்கி வந்து
இனி எங்க அப்பா வந்து பாத்தாதா இருக் கு
ம் செரி இன்னக்கி கலக்கி செஞ்ச செஞ்சுட்டு முட்ட நா இருந்தாரா. கலகி எல்லா செஞ்சு சாப். விட்டு. இப்பதா வந்து படு.
ச்சே.
இது இன்னிக்கு. உ தங்கச்சி.
உம் ஓ போயிட்டு வன்ட்டா. ஆ. இது. சொல்லணும்னு நினைச்சனே. அஹ நாளைக்கு எத்தன மணிக்கு போவ.
நாளைக்கு வந்து காலையில காந்திபுரம் போயிட்டு நகையல்லாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறோ. பொருள் எல்லாம் நறைய வாங்கணு. அதெல்லாம் வாங்கிட்டு அஹ இனி அவங்களுக்கு. கு ரெண்டு மூணு அண்ண வாடகைக்கு வாங்கனும்மாமா.
உஹம்.
அதெல்லாம் வாங்கிட்டு தான் நான் போவ. எப்படியோ ஒரு மணி ஆயி. அப்டினு நா நனைக்கிற. ஏன்னா இப்ப அவங்க பண்ண ஆரம்பிச்சாலுமே ஃபோர் ஓ கிளாக்தா முடியும் மேக்கப்பு. அதுக்கு முன்னாடி நா வந்து இது நக குடுத்தா போது.
சேரி சேரி.
பண்ணட்டும் நம்ம பொறுமயா போய். இருக்கலான்ட்டு.
உம் அப்ப எத்தன மணிக்கு போவ.
எப்படியே மத்யம் ஆயிரும் நா நனைக்கிற. நா உனக்கு ஒண்ணு அனிப்ச்சன்ல அது நல்லா இருந்துச்சா.
இருந்துச்சு. சோ அத விட என்ன பண்ண முடியு நல்லா இருந்தது. ச்சேரி.
உம் அதா வாங்குன. எங்க வீட்டுக். கிட்ட போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்த.
உஹ.
அதான் என் ப்ரெண்டும் சொன்னா நல்லா இருக்குன்னு அதனால தான் அது வாங்கின நானும் என் ப்ரண்டு தான் போய் வாங்ணோ
அந்த ப்ரெண்ட ஒரு ப்ரெண்டு ஹஹ
ஏன் ப்ரெண்டுக்கு என்ன குறைச்சல் நல்லாவே இது பண்ணுவா அன்னைக்கு போயிட்டு அதுதான் அன்னைக்கு போயிட்டு ப்ரெண்டோட அம்மா வந்து பொருள்ல்லாம் வாங்கணும்னு சொல்லி நின் னு வாவான்னு கூப்டு
சொன்னா அவன் அவங்க அப்பா ஊர் இது வேற
ஏ வண்டி இந்த ப்ரெண்ட் எடுத்துட் போயிட்டா என் ப்ரெண்டோட தங்கச்சி அவ வண்டி எடுத்துட்டு போயிட்டா என்ன போட்டது எது புடிச்சத ஆஹ் பாத்தபாத்த நல்லா இருந்துச்சு நா நினைச்சேன் ரெண்டா இருக்கது போடு நீங்க ஆள்ட எனக்கு புடிச்சிச்சு
என்னது அப்படியா அதுதான் அவளும் சொ சொன்னா எனக்கு இதுதான் புடிச்சிருந்துச்சு
எனக்கு ரெண்டா இருக்கிறதா புடிச்சிருந்துச்சு சரி அதான் போடுவீங்கன்னு நினைச்சு போட்டோனே பார்த்தேன் சரிப்பா பத்தரைக்கு மேல ஆயிச்ச இல்ல எது க்கு நாளைக்கு காலையில போட்டு
ஏன் அதனால என்ன
சேரி விடு போட்டறே போட்டுறேன் பீல் பண்ணாதீங்க போட்டுறேன்
உம் உம் சேரி சேரி நா அது சொல்லல நாங்க இந்த இறக்கத்துல ஒரு ஜூஸ் குடிச்சோ பாத்தியா
பாக்கல
அடிச்சிருவே
ஓ ஆமா ஆமா பாத்த
உம் உம் ரொம்ப வயிறு புல்லா ஆயிடுச்சு அதனால ஒண்ணு குடிச் சொ
இல்லலைன்னா எத்தன குடிச்சிருக் ப்பியோ வயிறு இதாயிச்சு அதாயச்சுன்னு
நாளைக்கு வந்து
இன்னைக்கு எங்கேயோ இங்க போனீங்க க இத குடுக்கணும்னு குடுத்துட்டு போய் விட்டு டு நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போனீயா
ஆமா இன்னைக்கு சொல்றதுக்கு இல்ல அப்பதான் நாங்க வந்துட்டு பேசணும் என்னன்னா ஒர் நிமிஷம் இரு ஏன்ப்பா என்ன பன்னிட்டு இருக்ர சும்மாதான் இருக்கேன் ஏன் ஆஹ் போன் பேசிட்டிருக்கிய ஏன் வரேன் ஆ சொல்லு
எப்பயுமே அப்படித்தாங்க உங்க அப்பா
ஆமா ஆமா ந வந்து சொன்னேன்ல இப்ப கூப்புடுவாருன்னு
அவர் தூங்குனக்கு அப்புறம் தானே எப்பவுமே இது பண்ணுவே
அதான் நைட்டு பண்ணலாம்னு நினைச்சேன் தூங்கவே மாட்டிக்கிறாரு
நாளைக்கு விட்டுட்டாரா
உம் ஓ அதெல்லாம் உம்
சாப்பிட்டியா
ஓ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்
உங்க அம்மா என்ன செஞ்சாங்க
எங்க அம்மா வந்துட்டு ஆஹ் பாஸ் மதி அரிசி எல்லாம் போட்டு ஒரு புதினா சாப்பாடு செஞ்சுச்சு
நல்லா இருந்துச்சா
உம் நல்லா இருந்துச்சு
எங்க வீட்லயும் இதுதான்
அத நானும் அந்த பொண்ணு என்ன பேசணுனா நான் இங்கிருந்து மூணு மணிக்கு வந்து எடுத்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருடுவேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆனா அங்க அங்க வந்துட்டு பண்ணுவோம் எல்லாமே பண்ணிட்டு வருவோம்
பொண்ணு இருக்குலா அந்த பொண்ண எப்படி இது பண்ணுவீங்க
அந்த பொண்ண நாங்க சொல்லிட்டோம் நீ நேர உக்டமே வந்துரு அப்புடி இல்லின்னா நா இங்கிருந்து வண்டி எடுதுட்டு போயி அவள கூப்பிட்டா அ அங்க இருந்து மறுபடியும் பேரூர் சுத்தி வரணும் அப்டி சொன்ன அப்ப பஸ் இருக்கா இல்லைன்னா ஆட்டோ புடிச்சி வந்துரு செரி ஆட்டோ புடிச்சி பிரகாசம் வந்துறேன்னு சொன்னா செரி நா அங்கு இந்த கூப்பிட்டு
நா தா சொன்னே எ காலேஜ்லயு நெறைய பேர் வர்ராங்களா அப்போ வரவங்கள என்ன பண்ணிடலாம் எங்க அம்மா கூட எங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பச பசங்க வராங்க அந்த பையனோட இன்னொரு பொண்ணு வராங்க அப்ப ரெண்டு வண்டியில வர அதனால ஒரு வண்டியிலவங்க ரெண்டு பேர் ஒரு வண்டி இத தானே போகும் எங்க அம்மா கூட எறக்கி உட்டுருங்க நா வந்து எ ஃபிரெண்ட அப்டியே எறக்கி விட்
செரி செரி அப்டி தா பண்ணி ஆகணும்
ஏனா இதா போனா மூணு பேருல போ முடியா
தெரில
அது தா இருந்த
ம்ம் என்ன பேசிட்டு இருந்த
சும்மா கூப்பிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சி ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க ஏன் கிளாசு
உங்க க்ளாசா யாரு இந்த கொஞ்சே அழகா போட்டோல எடுத்து போடும்ல அந்த பொண்ணா ஓ இன்னொரு பொண்ணா
நா கூட ஒரு பாட்டு கூட அந்த பொண்ணுக்கு பண்ணுவன்ல நம்மல்லா இருக்கப்போ
செல்வபுரமா அந்த பொண்ணு
செல்வபுரம் இல்ல நான் கூட ஒரு பாட்டு கூட பாடுவோம்ல அந்த பொண்ணு நீ வந்து இந்த ஒ ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டு சொல்லுவேல்ல அதே பாட்டு கூட நான் அந்த பொண்ணுக்குன்னு சொல்லுவேன்ல அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு பேசி ருந்த அப்புறம் பேசிட்டே வீட் யல்ல வேலையும் முடிச்சு ட அப்புறம் போய் ட்ரஸ் தேக்க கொடு இடத்துல தச்சுட்டாங்களனு பார்த்தேன் பார்த்ததுக்கு ஏதோ வந்து இதெல்லா வேணுமாம அந்த கயிற எல்லா அதெல்லாம் வச்சாதான் நல்லா இருக் இருக்கணு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த டிரரெஸ் எல்லா வைக்க கொடுத்துருக்க அந்த கயிறு
சேரி சேரி
கே வந்து குடுத்துருவாங்க நா அங்க போயிட்டு வறக்கன் எப்படியே நைட் லேட் ஆயிரும்ல வீட்டுக்கு வந்து கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் கலையில போயிருவேன்
உம் நாளைக்கு நினைச்ச ஜா இதா இருக்கு ஜாலியா இருக்கு
நம்ம அப்படிதான் இதா பண்ணுவோ அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இங்க பயந்துட்டு ஏதோன்னு இதாயிரும் நம்ம என்னைக்கு ஏதோ ஒன்னு சந்தோஷ பட்டு நடத்துறமோ அதுதான் ஒரு
நா என்னகிறேன்னா நம்ம இப்படி கிளம்பி போனது இது ஒருதர்க்கு நம்ம வீட்டு விசேஷமா இருக்
உம் நம்ம எப்பயுமே எல்லாத்தோட இது அப்படிதான நினைக் வக்கோம் இதே நாளைக்கு மட்டும் அது ஒரு இதா உம் அதுதான் நாளைக்கு மட்டும் அப்படி ஒரு இ இல்ன்னா நமக்க க இன்னைக்கு நம்ம பிரம்மாண்டமா கொண்டாடி இருக் போனவ ஃரெண்டோட பர்த்டேவ
ஆமா ஆமா
அது ஒண்ணுதான் நம்ம பண்றது இப்படிதா அப்படியே போகுது நம்ம பணங்கள்
ஆமா ஆமா என்ன பண்றது இப்போ
இன்னைக்கு வரப்போ காதல போன் வச் வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன்
உம்
அப்புறம் இது பண்ணிட்டாங்க அப்புறம் வேண்டா வேண்டா ஆமா வேண்டாம் வேண்டானு கெஞ்சி அப்புறம் வந்தன் வீட்டுக்கு
செரி சேரி ஃபோ ஆ
அப்புடின்னு அதுக்கப்ற இனி நா ஒனக் கூப்புட மாட்டே அப்டி இப்டின் எனக்கொரு திட்டு
நம்ம இந்த ஃப்ரெண்ட் இருக்குல மைக்கல் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு் ஒரு வேல பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எட்நூத்தம்பது ருவா வந்துருக்கா
அய்யோ
அப்புற வந்துட்டு இன்னொரு காந்தி பார்க் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஆயருவா வந்துருக்கா
பரவால்ல பரவால்ல அந்த காந்தி பார்க் ஃப்ரெண்டுக்கு கொஞ்ச நெறைய வரணு அப்பதா அந்த பொண்ணுனால அந்த ஃப்ரெண்டுக்கு எதுவுமே வந்திருக்காது அய்யய்யோ இருக்க ஃப்ரெண்டுலெயே மேட்டூருங்கிற ஒரு ஏரியா சேந்த பெண்கள் க்குதா ரொம்ப இது கம்மி
கா கொஞ்ச அறிவான புள்ளதா வந்துட்டு அவளுக்கு வந்து ரெண்டாயருவா கிட்ட வரபோகுதாமா
ஐயோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் யார் அந்த ஃப்ரெண்டொட ஊர் எது ஐயோ அந்த அந்த ஃப்ரெண்ட் எல்லா வேஸ்ட்டு அந்த ஃப்ரெண்டு அப்பா கிட்ட திட்டு வாங்குறது தா அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ஃப்ரெண்டு மத்தவங்கள கூட்டு கூப்ட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபுல் ஆயிருது ஆனா மற்றவங்க கூப் டு பேசும்போதுதா அவுங்க அப்பா பேச்சு திட்றது து காத்து சவுண்டு சிக்னல் அதுதா அது இந்த பொண்ணுக்கு கால்ல ஒரு வெரல் இல்ல அந்த ஆபரேஷன்காக காஸ் கேட்டு இந்தாங்க ஒரு ஒரு பக்கமா அது கீது குடுத் து ரெடி ஆகும் பாவொ நம்ம அந்த பொண்ண எதும் பண்ண முடியாது அதுதா இப்பிடி நம்ம பண்ணி் குடுக்கும்போது காசா ச்சுனா கூட பரவு புண்ணுக்கு
அதுதா
உம் அந்த பொண்ணுக்கு எதாச்சு வேன்னா கேக்க சொல்லு
சேரி கேக்க சொல்றோ உன்னோட ஃப்ரெண்டு தான் நீயே கேக்க சொல்லு
நானே கேக்குற நா சரியா பேசுறதுல. இன்னிக் கூட திட்டிடுருச்சு இன்னிக்கு திட்டிடுருச்சு அதனால சண்ட போட்டு வன்ட்ட.
அப்படி பாத்தா அந்த பொண்ணு உண்ட எத்தன சண்ட போடுறது சொல்லு எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி அந்த பொ. புள்ளைய வந்து இது.
நா வந்து ஒரு உரிமையா வந்து ஒரு இதாதா பண்ற.
உரிமையா பண்ணணும்னா அதுக்கு ஒரு இது இருக்கு எல்லாரும் முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ண கூடாது கஷ்டப்படுத்த கூடாது. சேரி உம்.